அ ஹலோ என்ன பண்ணிட் இருக்கீங்மா ஆ சரிங் ஹலோ
கேக்குதுங்
ஆ கேக்லிங்களா ஆ கேக்குதுமா என்ன பண்ணிட் இருக் கெமா லேட்டா கேக்குதா
ஹலோ அம்மா விட் விட்டு விட்டு கேக்குது
மா நா வெளிலதா இருக்க
அம்மா கேக்குதுங்ளா
ஆ கேக்குது உன்னோட வாய்ஸ்
உங்களுது விட்டு விட்டு கேக்குதுங்மா ஓ உங்க ஒரு ஏ ஆ விட் விட்டு விட்டு கேக்குற மாரி இருக்
இப்பவுமா
ஆ இப்ப ஓக்
ஆம் சேர் சேரிமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ம் ஆ பாப்பா டிவி போட்டுட்ருக்
ரெண்டு நாளாப் பேசலான் பாத்தா எனக் கு வே வேலயே அதிகமா இருந்தது அதாமா ரெண்டு நாளா பேசுலான் பாத்த எனக்கு வேல் லயே அதிகமா இருந்தது ஆ நா இதாமா என் தங்கை வர்றாங்க நாளைக்கு ஹலோ அதனால நாங்க வெளியூர் வந்துருக்கோம்மா அவுங்க ஊருக்கு வந்துருக்கு ஆ கேக்குது கேக்குதுமா
ஓ எந் த ஊருங்மா
மா அவுங்க பேங்களூர் வர்றாங்க
ஹலோ
அலோ ஹலோ
கேக்குதுங்களா
மா ஒரு நிம்ஷோ இருமா ஒரு நிம்ஷோ இரு
ஆ ஓகேங்மா
ஹலோ மா இப்ப கேக்குதா
ஆ சொல்லு ஆ கேக்குதுங்மா
ஆ ஆ சேரிம்மா அவுங் மேண் வெளி ஊர்ல இருக்காங்க அவுங்க ஆ நாளைக்கு வராங்
ஓ சேரிஸ் சேரிங்மா
அதனால வந்துருக்கோ அவங்க யு எஸ்ல இருந்து வர் றாங்க ஆ அவங்கள பாக் க்கதா வந்துருக்கோ
ஓ சேரிங்மா
ம் ஆ ஆ என்னமா சமச்சிங்க
நாங்க இன்னிக்கு தோச தோசதாங்மா காலைல ம் அவிங்க கோயிலுக்கு போயிட்டாங்க அதனால எதுவும் நான்வெஜ் எதுவு எடுக்கலைங்மா
அப்டிங்களா இன்னைக்கு என்னாவது விசேஷமா
ஆ இல்லைங்மா அண்ணா கூப்டாங்க ஒர் ரெண்டு வாரமாவே பிளேன் போட்டுட்டு இருந்தாங்க அப்புறோ இந்த டைம்தா அமஞ் சுது இந்த வாரோ அதனால போயிட்டு வன்டாங்கம்மா
அப்டிங்களா என்ன மா அ எந்த கோவிலுக்கு
தஞ்சாவூர்
ஆ ஆ சேரி சேரிம்மா ம் நீங்க போலியா கூட
ஆ அவிங்க பைக்ல்லதா போனாங்கம்மா ரெண்டு பேரு போயிட்டு வந்தாங்க
அப்டியா பாப்பாக்கு லீவுதா ன வருவால நீங்களும் போயிருக்கீங்களோ அப்டின்னு
இல்ல இல்லைங்மா பாப்பா ஒன்னு ஸ்கூல் சேத்தலைங்மா
ஆஹா ஆ சேரி சேரி ம் ம் சேரி சேரிம்மா ம் ஆஹ் வேற என்ன பண்ணீங்க இன்னைக்கு இருக்கிலாம்
வேற அவ்ள தாங்கமா ரெண்டு பேரும் விளையாண்டண்டு ஹைடன் சிக் விளையாண்டுட்டு இருந்தோம் இப்படிதாங்க போச்சு நீங்க என்ன சமைச்ச ச்சிங்க இன்னைக்கு
மா நான் இன்னைக்கு தக்காளி தொக்கு தான் சமைச்சேன் ஆஹ் அசைவம் இல்ல எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க இப்பவேவா சமைக்கலையா இன்னைக்கு அப்படின்னு இல்ல ஒரு அடியா தான் அங்க எல்லாம் அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா சமைக்கலாம் உம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கலாமா
செரி செரிங்கம்மா
ம் ஆஹ் சைவம் தான் சமைச்சேன்
ஓ
நான் மதியம் கூட சாப்பிடல எனக்கு தூக்கம் தூக்கமா வந்ததா பர்ஸ்ட் தூக் தூக்கம் தூக்கம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தோண்டி போய் படுத்துட்டேன்
உம் தூக்கம் தான் மா இப்ப எல்லாம்
அதான் கிடைக்க நேரம் தூங்கிகிடனும்
ஆமாங்கமா
ச
தூக்கம் தான் ஃபர்ஸ்ட்டே எங்கப் போனாலும்
அதான் நிறைய பேர் ஆனா நிறைய பேர் சொல் ஃபர்ஸ்ட்டு சாப்பாடுடா அதுக்கப்புறமா தான் அடுத்து து அப்படின்றாங்கள அந்த மாதிரி ஆஹ் சாப்பாடு தூக்கம் இந்த மாதிரி தூக்கம் வரும்போது தூங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு பசி எடுத்தா சாப்பிட்டு அதுக்க தூங்கனும்
ஆமாங்மா அவிங்க வெளியூர்ல இருந் து அப்ராட்ல இருந்து இது அங்க இருந்து வராங்களாமா இல்ல
ஆமா ஆமா ஆமா அவங்க அங்கதா இருக்காங்க ஒரு வருஷோ கழ் அ ஒரு வருஷோ கழிச்சு இப்பதா வந்துட் ட்ருக்காங்க இன்னைக்கே வந்துருக்கணு ஆ அவங்களுக்கு எதோ ஒரு ஃப்ளைட் ஒரு நாள் டிலே ஆயிடுச்சா அதனால இப்பதா கெளம்பி இருக்காங்க நாளைக் கு வந்துருவாங்க நாளைக்கு இந்த நேரத்துக்கோ இல்ல ந நடுராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி அந்த நேரத்துக்கு வருவாங்கன் நெனைக்கிற
ஓப்பனிங் அது வரைக்கு அவங்க பேங்களூர்லதானாமா
ஆமா ஆ வா ஒரு வாரோ இருக்கலாம் தா வந்துருக்கோமா அவங்க வீடு இருக்குல்ல வெளிய தங்கனுன்னா கஷ்டோ ஆ
அவிங்க கல்யாணம் பண்ணி குடுத்தது வந் து பேங்களூராங்மா
இல்ல இல்லமா ஆ ஆரணி வேலூர் பக்கோ
சேரி சேரிங்மா
அங்க குடுத்தோ அவங்க பேங்களூர்ல வந்து வீடு கட் கட்டிக்கிட்டாங்க
ஓ சேரி சேரிங்மா
டியாரு வீடு வாடகைக்கு விட்டுட்டு இவங்க ஒரு வீடு மட்டு காலியாவே வெச்சுருக்காங்க எப்பியாவது வந்தா யாரு யாரு வந் ந்தாலு இங்க தங்களா ஆம்மா எல் எல்லாமே இருக்கு ஒரு வீ ட்டுக்கேத்த மாரி அ டூ பி ஹெச் கே தா அதனால நாங்க வந்தோன்னா இ யா அப்பா அம்மா யார் வந்தாலு இந்த தங்குவோ இதோ இப் இப்ப பாட்டி எங்க அப்பா எங்க அம்மா நானு எ வீட்டுக்காரரு வந்தோ ஆ ஏம் பைய இங் இங்கதா இருக்கல்லா ஆ எ சின்ன பைய வந்துட்டு இன்னிக்குதா கெளம்பி போனா அடுத்த வாரோ வர அவனு இங்கேயேதா ஆனா ஒரு மூணு மண் நேரோ டிராவல் பண்ணி போகணு
ஓ சேரி சேரிங்மா
ஆ அந்த மாரி இருக்கு ஆ ஆ அதுக்கு இங்கயே தங்கிருவோம் வீடு இருக்குறதுனால நம்மளுக்கு எந்த பிரச்
பிரச்சன இருக்காது ஆமாங்மா அங்க இங்கியு அலஞ்சுக்கிட்டே அது கொஞ்ச சிரமமா இரு
ஆ ஆமா ஆமா அதுலயு அவங்க நைட் ல வராங்க இல்லையா
ஆமாங்மா
டைம்ல வந்து டிராபிக்கு இருக்காது நம்ம போய் கூட்டிட்டு வர இல்லன்னா இந்த டிராஸ் க்கல மாட்டிட்டு ஒரு மண் நேரோ போக வேண்டிய எம் பைய மூணு மண் நேரோ போயிருக்கா அவம் போயி அந்த காலேஜ் பிஜில சேர்றதுக்கு அவ்ளோ நேரோ ஆகுது இந் அதுவும் ஞாயித்துக்கெழமல்ல இந்த நேரத்துல வந்து ரொம்ப அதிகமா இருக் க்காங்க சாயிந்துரோ நேரத்துல
ஓ சேரி சேரிங்மா
அந்த மாரி ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த டிராபிக்னால இத விட நம்ம டவுன்ல இருந்துக்கறது ரொம்ப பெஸ் அப்படின்ற மாதிரி தோணும்
இருந்தாலும் அங்க வண்டி சவுண்டல்லாம் கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அங்கேய இதானங்கமா இருக்கும் ஓ
ஆமாமா ஆனா நாங்க வந்து கொஞ்சம் உள்ள இருக்கோம் அந்த அளவுக்குல்லாம் கேக்காது எப்பயுமே இந்த வண்டி இதெல்லாம் வந்து கடைங்க அ இந்த மாதிரி இருக்கிற இடம் தான் இருக்குமே தவிர வீட்டுங்கல அங்கல்லாம் வந்து கொஞ்சம் எந்த சவுண்டும் இருக்காதுமா
அஹ்
ஆனா எங்க சிட்டியில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் ட்ராஃபிக்கு ட்ராஃபிக் அப்படின்னா வியாபாரம் வந்து நடுராத்திரில சாப்பிடுறவங்கல இருந்து எல்லாமே இருந்துட்டே இருக்கு ஆனா டவுன்ல பாத்தீங்கன்னா பதி பத்து மணி இல்ல பத்தரை பத்து ஒன்பது மணில இருந்து எல்லாரும் எல்லாருமே அவங்கவங்க வியாபாரத்தை மூடதான் மூடிடுறாங்க
ஓ
சிலர் தான் கொஞ்சம் ஒரு ஒன்பதுர இல்ல பத்து அதுக்கு மேற்கொண்டெல்லாம் யாருமே வைக்கவே மாட்டாங்க
அப்புறம் அவங்களும் வீட்டுக்கு போய்
ஆமா ஆமா ஆமாமா உஹம் அது நீ இப்ப வெயில் காலம் வந்துருச்சு சென்னா மதியம் யாரும் இருக்கவே மாட்டாங்க இங்கம்மா
கடையிலயோ அடி அடிக்கிற வெயிலுக்கு ஒண்ணும் முடிய மாட்டேங்குதுங்கமா
ஆஹ் மதியம் வந்து இந்த வெயில இருக்கவே மாட்டாங்க ஆனா இப்ப மழை காலம் இந்த மாதிரி வந்துட்டு ன்னாஹ் ஃபுல்லாவே இருப்பாங்க
ஓ சேரி சேரி ஆமா
எல்லாரு இந்த வெயிலுக்கு தா பயப்
உ ஒன்ன ஏதோ ரொம்ப இதாக போகுது அப்டின்லா சொல்லிட்டு இருக்காங்க
ஆமாமா இந்த வாட்டி என்னவோ ந
எல்லி நோவா எல்லி நோவ் ஏதோ சம்திங் ஏதோ சொன்ன னாங்க
ஆ ஹ ஹ
ரொம்ப பஞ்சோ வரப்போது அப்டின்னுலா சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னு தெரியலங்ம்மா
தெரியல மாடிஸ் டிசம்பர் வரலையு நவம்பர் வர யிலயுமே அதிகமான வெயில் இருக்
ஆ இப்ப ஃபிப்ரவரியிலயே வெயில் ஆரம்பிச்சிருச்சு இன்னு நாலு மாசத்துக்கு பக்கோ ஆகுது அது ஒண்ணுன்
இல்லமா ஆனா இங்க நாங்க இங்க பேங்களூர் வந்துருக்கோல இ இங்க வந்து ரொம்ப சில்லுன்னு இருக் கமா
ஆமாங்க கிளைமேட்டே கொஞ்சோ
ஆமா நீங்க எங்க பாத்தாலு பில்டிங் எவ்ளோ தெரியுதோ அந்த அளவுக்கு செடிங்களு தெரியுது நம்மளுக்கு
ஆமா
அதனால வந்து இங்க கொஞ்ச வெப்பம் கம்மியாதா இருக்கு வெளிய கொஞ்ச டிராஃபிக்கு அந்த மாதிரி நின்னாதா நம்மளுக்கு தெரியுதே தவிர இப்ப எங்க தங்கச்சி வீட்டுல வந்திருக் கோ நாங்க ஃபேன் கூட போடுறது இல்லம்மா
ஓ
அந்த மாரி சில்லுன்னு இருக்கு
பரவாயில்லைங்கமா நீங்க ஃபேன் போட்டாலுமே உ ஹு
அதான்மா நாங்க எங்க ஊர்லயே ஏ சிதாமா அது இல்ன்னா இருக்கவே முடியாது
அதாங்மா
உ ஆனா இப் இப்ப இங்க வந்தது அப்புறமா பரவாயில்ல எதுவும் இல்லாம இருக்கு உம் ஆ இப்ப சாப்பிட்டீங்களா இல்லையா இன்னும் ஆஹ் செரி செரிம்மா
ஹம்
ஹம் சுத்தி பக்கத்துல யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அவங்க கூட போறது வெளியே எங்கேயும் போவலையா
புரியலைங்மா
ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லையாமா அக்கம் பக்கம் அந்த மாதிரி
ஹலோ மா இருக்காங்க
ஆஹ் ஆஹ்
யாரிட்டையும் பேசிக்க மாட்டோங்கமா
ஆஹ்ஹ ஆஹ் செரி செரி சரிம்மா உம்
இருக்காங்க வீடு கொஞ்சம் அங்கங்க தள்ளி தள்ளி தாங்கமா இருக்கு
ஆஹ்ஆஹ்
அதனால யாருட்யையும் அதிகம் பேசிக்க மாட்டோம்
இப்ப எல்லாமே அப்படிதான் ஆயிடுச்சு உம் உம் டவுன்லயே நிறைய அப்படிதான் இருக்காங்க ஆஹ பெரிய பெரிய வீடா கட்டிட்டுறாங்க க ஆஹ் பக் பக்கத்துல யாரோடையும் அந்த பக்க பக்கத்து வீட்டில என்ன நடந்தாலும் சரி எனக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு
ம் பேசலாங்கமா இங்க இருக்கிறவீங்களா ப்போ பர்ஸ்ட்டு ம்ம் என்ன எப்படி பேசுறாங்கன்னா உன்ன எங்கள குறைச்ச சொல்லி அந்த மாதிரி பேசட்டு இருக்காங்க அப்புறம் அவங்க கிட்ட இப்பையே போய் இவங்க பேசுறாங்க நம்ம நம்ம இவங்க என்னட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து நீங்க பேசுறீன்னா அளவா வெச்சு ஓ ஏதோ அதிகோ பேசிக்காத அப்டின்ட்டாங்க
ம் ம் ஆமா ஆமா நம்மளுக்கு வந்து கோவமா வரு எலே அப் அப்டிதாம்மா இருக்காங்க ஆனா என் நறையப்
ஆமா ஆமாங்மா நாம இப்ப நார்மலா எதாவது பேசுவோ நம்ம சொல்லாத கூட போய் சொன்னோனு வந்து அது தேவயில்லாமா பிரச்சனில முடியு
ஆமா ஆமா
அதுனால நாங்களு எதும் பேசறது இல்ல
ம்
பக்கத்துல அவிங்கள ஒரு மாரி பேசுறாங்க வந்து எங்க எங்ககிட்டயே பக்கத்துல அந்த மாரி பேசுறாங்க இப்போ அவிங் கிட்ட போயிட்டு நம் நம்மளயு அப்டிதானமா பேஸ்
ஆ ஆமா ஆமா பே கண்டிப்பா நா எங்க சொந்தத்துலியே நா பாத் பாத்துருக்கமா எங்க அம்மா மாமா தங்க எங்க சித்தி அப்டியே அவங்களே அ அண்ண மேல தங்கச்சி கொற சொல் நாங்க அதுக்கப்புறோ பாத்தா அவங்க போட் டேக்கு இதுங்களுக்கெல்லா மொதல் ஆளா விஷ் பண்றாங்க அப்ப ஏ கொற சொல்றீங்கன்றாங்க ம்
டைம் சொன்னீங்மா எங்க சித் தி அப்டிதாங்கமா நா சின்ன புள்ளயா இருக்கும்போது து என்னாச்சுன்னா சித்தி வந்து துணி வியா பாரம் பண்ணிட்ருக் க்காங்க அவிங்க என்ன சும்மா வீட்டுக்கு துணி வாங்க வந்தர் இருந்தாங்க எங்க அம்மா குளுச்சுட்டு இருந்தாங்க எங்க அம் அம்மாவ பத்தி எதோ அவிங் கிட்ட சொன் சொன்னாங்க நா எங்க அம்மாட்ட சொல்ற அம்மா அந்த மாரி சித்தி உனய பத்தி இப்புடி சொல்றாங்கமா அப்டின் டு எங்க அம்மா ஆ தங்கச்சி இதுல எதயுமே கண்டுக்கலா ஆனா பேசிட்டுதா இருக்கு